நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கே காஃபி குடிச்சிட்டீங்ளா
ஆ டீலா குடிக்க மாட்டங்க
அப்டிங்ளா சேரி சேரி சேரிங்க
நீங்க
ஆ நான் வந்து நானு இன்னிக்கி குடிக்கல கொஞ்சோ லேட்டாதா எந்திச்ச அதுனால சாப்புடுவோணுங்க நீங்க கெளம்பிட்டீங்க எங்யோ
எங்யோ கெளம்புல வெயில்க் வெளிய அடிச்சுதா வீட்டுகுள்ள வன்ட்ட
வீட்டுகுள்ள வன்ட்டீங்ளா சேர் சேரி என்ன செஞ்சுட்ருக்கீங்க படிச்சுட்ருக்கீங்ளா ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா அப்டிங்ளா செரி செரிங்க
நீங்க
நானு வீட்லதா இருக்கேங்க
ம் என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்துட்டு பிகாம் படிச்சிருக்கே நானு பிகாம் தா படிச்சிருக்க
எல்லாருமே பி காம் பண்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட்லா பி காம் முடிச்சா ஸ்டெய்ட்டா பேங்கு பேங்குனாங்க
ஆ ஆ
அப்றோ படிச்சவுனே தா தெரியுது பிகாம் எல்லாருமே படிக்கிறாங்கனு
ஹ ஆ ஆ அப்ற சொல்லுங்க எப்டி போது லைஃப்ல்லா என்ன படம் பாத்த என்ன படம் பாத்த பாத்தீங்க லேட்டஸ்ட்டா
மூவிலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க
ஆஹா சமையல் சமையலு
சமையல்லா இல்லங்க
அப்ற டூரு
ஆ டூர் இப்பதா போய்ட்டு வந்த ஒரு ஒன் வீக்கா முன்னாடி
செரி செரி செரிங்க ஓகே செரி செரிங்க
அது நம்ளுக்கு ட்ராவலிங் செட் ஆவாது ஃபுல்லா வாமிட் இருந்துது
ஆஹா சரி சரி சரிங்க
செரி நம்ம என்னா பண்றது போய்ட்டு வாங்க
ஆம் செரி செரிங்க
ம்
அப்ற சொல்லுங்க ஆ போய்ட்டு வந்தங்க
எங்க
கோயிலுக்கு எல்லா பக்க போய்ட்டு வந்தங்க
எந்த கோயிலு
இங்க பக்கதுலயே இருக்குங்க ஆ மருதமலை
மூனேமூணு
அந்த மாரியல்லா போய்ட்டு வந்தங்க சிவன்மலை அந்த மாரி கோயிலுக்கெல்லா போய்ட்டு வந்தங்க என்ன இது எந்த ஃபெஸ்டிவல் கிராண்டா கொண்டாடுவீங்க தீபாவளியா பொங்கலா
பொங்கல்
பொங்கல் பொங்கலுக்கு என்ன மாரி எல்லா செய்வீங்க அம்மாப்பாக்கு அப் அம்மா அப்பாவுக் எல்லா ஹெல்ப் பண்ணுவீங்ளா மின்னத்துனாள் போய் எல்லா வாங்கிட் வருவீங்ளா நீங்க வாங்கிட்டு வருவீங்ளா அம்மா வாங்கிட் வருவாங்க அம்மா அப்பா வாங்கிட்டு வருவா
கால்ல எழுந்துருக்கனா ஊர்ல நாங்க வந்து கிர ஊர்ல வந்து ஸ்டேஜ் போட்டு போட்ஸ்ச போட்டிலா வச்சு அது பிரைஸ்லா குடுப்போ நல்லா கேங்கா பண்ணுவோ
ஓ அப்டிங்களா செரி செரி செரி செரிங்க
வீட்டுக்கு போய் அன்னக்கி கலர் பேப்பர்லா ஒட்டி ஊர் எல்லா ஊர் ஃபுல்லா கலர்பேபர்லா ஒட்டுவோ அப்ற நைட் வந்து கொழந்தைங்களுக்கு போட்டி வப்போ மறுநாள் வந்து அம்மா மாரி ஆளுங்களுக் எல்லாருக்கு ஒரு போட்டி வப்போ சேர் போட்டி பலூன் போட்டி தண்ணி போட்டி
ஆஹா செரி செரி செரிங்க எங்க ஊர்லயு வ ப்பாங்க எங்க ஊர்லயு எல்லா போட்டியு அந்த மாரி அதாவது வேற ஊருங்க ஆ நா கல்யாணம் பண்ணாத ஊருல வந்துட்டு அந்த மாரி அந்த மாரி நெறைய பக்கம் வெப்பாங்க அந்த மாரி போட்டி எல்லா வெச்சு ப்ரைஸல்லா குடுபாங்க அப்றம் அப்றோ வந்
மிஷின் ஃபஸ்ட்டு ப்ரைஸு கோலம் போட்டிக்கி
செரி செரி செரி பரவாலிங்லே கோலோ அவ்வளோ சூப்பரா போடுவாங்ளா
அது இல்ல குடுத்தா ஒண்ணு கிராண்டா குத்துன்னு ஏன்னா இந் இந்மாரி அம்மாங்கல்லா நெறைய போட்டில கலந்துக்க மாட்டாங்க அதிகமா கூட்டும்போத்தே இல்ல இது ஒரு கோலம் போட்டி இதுக்குதா
செரி செரிங்க
ஒரே போட்டி வாஷிங் மிஷினு
ஆஹா செரி செரி செரிங்க அப்புறோ என்ன நீங்க வெளயா இந்த கேம் எதாவ் உங்களுக்கு பிடிக்குங்க
ம் வாலி பால் வெளயாடுவ
ஆஹா செரி செரிங்க அப்பா என்ன வேல பாக்குறாங்க
அப்பா வந்து டெய்லி வேஜஸ்
என்னங்க
டெய்லி வே தினக்கூலி
ஓகே செரி செரி செரிங்க அம்மாங்க
அம்மா வந்து வீட்லதா இருப்பாங்க
செரி செரி செரிங்க
ம்
அப்பறோ சொல்லுங்க ஆ ஃப்ரெண்ஸ் எல்லா எப்டி இருக்காங்க
ஆ ப்ரெண்ஸெல்லா இருக்காங்க காலேஜ் படிச்சி முட்ச்சது எல்லாரு மறந்து
பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாராவ்து இருக்காங்ளா
பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க இப்ப நா பண் நா பேசுன தா அவுங்க பேசுறாங்க
ஆ ஆ அப்படியெல்லா ஃப்ரெண்ஸ் இருக்காங்களா செரி செரி செரிங்க அப்றோ வந்துட்டு பிரியாணி செய்ய தெரியுமா பிரியாணி அட்லீஸ் எப்படி செய்ய தெரியுன்னு கூட தெரியுமா அப்டின் கேக்குறே எப்படி செய்ய தெரி செய்ய செய்யணுன் தெரியுமா அப்டின் கேக்குறே ஒரு ஒரு ரெசிபி அப்டின்னா அம்மாக்கள் எல்லாத்துக்கு தெரியுதுல்ல உங்களுக்கு அ அந்த ப்ரொசீஜராவ்து தெரியுமா அப்டின் கேக்குறே
இல்லில்ல பிரியாணி சுத்தமா செய்ய தெரியாதுங்க
நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி குடுங்க நீங்க வந்து பி காம் படிச்சிட்ருக்கீங்க அம்மாக்காக ஒரு டைம் சமையல் செய் ட்ரை பண்ணுங்க செரிங்ளா நா வேணா இன்னிக்கு ஒரு ட ஒரு ர ஆ சிக்கன் ரெசிபி சொல்லி கேடுக்குறன் ஈஸி தா ஒரு எத்தன பேர் இர்க்கீங்க வீ ட்ல
நானு அண்ண அம்மா அப்பா நால் பேர்
கேஜி மட்டு சிக்கன் வாய்ன்ட் வந்துட்டு ஒரு ஹாஃப் கேஜி ரைஸ் வெச்சிக்குங்க செரியா நீங்க செஞ்சி நீங்க குடுங்க ஃபஸ்டு டைமு செரிங்ளா ஒரு சிம்பிளா ரெசிபி சொல்றே செரியா ரொம்ப ரொம்ப பெருசால்லா சொல்ல செரியா சிம்பிளா ரொம்ப சிம்பிளா ரெசிபி சொல்றே பட்ட கிராம் பு ஏலக்கா இது மூணு மட்டுந்தா எப்பவுமே பிரியாணிக்கு வந்துட்டு ஃப்ளேவர் குடுக்குறது பட்ட கிராம்பு ஏலக்கா செரியா நல்ல ஞாபகோ வெச் சிங்க ஞாபக வெச்சிட்டு இது அம்மாவுக்கு செஞ்சி குடுக்குறீங்க அப்பாவுக்கு செஞ்சி குடுக்குறீங்க ஒர் நாளு உங்களுக்கேதான அம்மா ஆசையா சாப்பாடு செஞ்சி குடுத்துருக்காங்க சோ வந்து இந்த சா ஒன்டே நீங்க வந்து இந்த ரெசிபிய வந்து இம்ப்ளிமெண்டட் பண்றீங்க ஒரு ஆஃப் கே ஜி மட்டுந்தா நாலு பேர் தானே இருக்கீங்க சோ ஹாஃப் கே ஜி ஆ இ பட்ட ஏலக்கா கிராம்பு இது மூணுமே பட்ட பட்ட வந்து ஒரு நூறு கிராம் அப்டின்னா ஆய் அ கிராம்பு வந்து ஒரு அம்பது கிராம் ஏலக்கா ஒரு இருவத்தஞ்சி இவ்ளோல்லா போட வேணா நாலு வேத்துக் கு நா அளவு சொல்றே எந்த அளவு இருக்குனா பட்ட வந்து ஒரு நாலு எடுத் துக்கிட்டீங்கன்னா கிராம்பு ரெண்டு ஏலக்கா ஒன்னு அந்த மாரா சொல்றே புரிங்கு புரியுதுங்களா இல்ல பட் பட்ட ஒரு ஆறு எடுத்தீங்கன்னா கிராம்பு ஒரு மூ அ கிராம்பு ஒரு மூணு ட்டையில பாதி கிராம்பு கிராம்புல பாதி ஏலக்கா அந்த மா அந்த மாரா கொஞ்சமா எய்த் எய்த்து அ ஒரு ஒரு வ ஒரு வட சட்டி வச்சு சம் கொஞ்சொ லைட்டா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிட் ட அத ஏ கொஞ்சமா வெ
ட்டு எண்ண ஊத்தனு
ஆ எண்ண ஊத்து ஆஹ கொஞ் அரு கொஞ்ச நேரமெல்லா வேணா எண்ண ஊத்திட் ட்டு ஓடனே அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஆ ஓ ஹை ஃபிளேம்லயே இருக்கட்டு கேஸ் ஆ ஹையாவே வச்சி டக் குனு ப்ரை பண்ணி டக்குனு எடுத்துடுங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்தா ஆ கு நம்மளுக்கு ஆய ஆ சட்டி காஞ்சோனே ஆயில் ஊத்துவீங்க அதை போடுறீங்க ஃப்ரை பண்றீங்க ஒரு நிமிஷத்துலே வெளிய எடுத்தறீங்க காஞ்சொன்னே சின்ன மிக்சி ஜார் இருந்ச்சுன்னா அதுல போட்டு நல்லா பொடி பண்ணி கீங்க இல்லாட்டி இந்த ஒலக்க இருக்குல்ல இங் சரி சின்னதா குட்டியூண்டு இஞ்சி பூண்டு இது பண்ணுவாங்க அம்மா இருக்குதா உங்க வீட்ல குட்டியா இருக்கு ஒரல் அ ஆ அதேதா அதுல கூட போட் டு நல்லா நுனுக்கிக்கீங்க அம்மாவ நுனுக்கி தர சொல்லுங்க இல்ல நீங்களே நுணுக்கிக்கீங்க.
ம் ம் ம்.
அப்பறோ வந்து ஆயில் ஊத்திக்கீங்க ஆயில் ஊத்திட்டு அ பட்ட கிராம்பு சோம்பு அப்டின்னு ஒரு பாக்கெட் விக்கு ஃபைவ் ருபீஸ் பாக்கெட் இருக்கு அதையு வாங்கி ங்க அத வாங்கி அதை ஃபுல்லா அப்டியே போட்ருங்க போட்டுட்டு வெங்காயோ ஸ்லைஸா வெட் டி ஒரு ரெண்டு மூணு போட்டுக்குங்க பெரிய வெங்காயொ ஸ்லைஸா வெட்டி போட் டுக்குங்க நல்ல ப்ரௌன் கலர்ல வதகணு வெங்காயொ அது கூடிய பச்ச மொளகாவும் போட்டுக்குங்க.
நல்லா அது எண்ணெ வந்து வதக்கணுமா ஃபுல்லா
ஆ எண்ணெயில வதக்குனு போனது ப்ரௌன் கலர்ல வருணு. அப்பதா வந்து அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு குடுக்கு செரியா ப்ரவுன் கலர்ல வந்தோனே பச்ச மொளகாவு அப் பவே போட்டுருங்கங்க ப வெங்க வதங்கும் போதே பச்ச மொளகாவு போட்டுங்க ஒரு ரெண்டு பச் ச மொளகா கீறி போட்டுக்கங்க சேரியா அப்றோ வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு தக்காளி ரொம்ப எல்லா போட வேணா ஆ ரெண்டே ரெண்டு தக் காளி இல்லாட்டி ஒரு தக்காளி கூட போது தெரியா தக்காளி நா சொல்றதெல்லா இப்ப போடணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
வெங்காயோ
வெ வெங்காயந்தா வதங்கியாச்சே வதங்கிட்டதுக்கப் அப்பற இது சொல்ற ஆமா ஆமா ஆமா ஆமா வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வரோணு ஓகே வா பிளாக் காயோ பிளாக் ஆயிரக் கூடாது ப்ரௌன் கலர்ல வரோனு ப்ரௌன் கல வந்த ஓட்னே தா அ இஞ்சி பூண்டு பேஷ் தக்காளி புதினா கொத்தமல்லி
ஆ
கொஞ்சமா மிளகா தூள் கொஞ்சமா ரொம்ப அல்லா இல்ல கொஞ்சமா ஒரு அர டீஸ்பூன் போது மிளகாத்தூளு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோனு இது எண்ணெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்பற வந்து சிக்கன் போடோணு சிக்கன் போட்டு தயிர் ஊத்தோன்னு கல் உப்பு போட்டுக்கோணு கல் உப்பு போட்டு கொஞ்ச நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனுக்கு வந்து அப்ப அதுக்கப்பற தண்ணி விடக்கூடாது ஒரு சிக்கன் வந்து ஃபை மினிட் ஃபை மினிட்ஸு அ அப்டியே சிக்கன் அந்த இதுலியே வேகோணு அந்த இதுல்லா அந்த மசாலா பொடி க்கிர மார புடிக்கிற மார வெந்து த்து நீங்க பொடி பண்ணி வச்சிருக்கீங்க பாரு அப்ப வந்து அந்த இதையே வந்து இந்த
சி சிக்கன எவ்ளோ நேரம் அந்த இதுல போட்ணு
ஒரு ஃபை மினிட்ஸு
ஓ ஓகே ஓகே
அது நல்லா ஃப்ரை ஆ கொஞ்சோ இத ஆனோனே தண்ணி எல்லா ஊத்தவே வேணா கொஞ்சோ அப்டியே தண்ணி சி க்கனே தண்ணி விடு சோ வந்துட்டு இப்ப வந்து அந்த ச தண்ணிய அப்சர்வ் பண்ணி அதுவே வேகு அப்ப நீங்க வ பொடுச்ச வச்சிருக்க மக் மசாலா மட்டு மேல தூவி விடுங்க
ம் ம்
தூவி விட்டுட்டு மறுபடியு ஒரு கலந்துட்டு ஒரே ஒரே நிமிஷ போது கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷ இருந்துட்டு அடுப்புல இருக்கட்டு இருந்து வளப்பு தண்ணி வி விடுங்க அரிசி வந்துட்டு இப்ப அர கிலோ அப்டின்னா ஒரு ஒங்க டம்ளர்ல சின்ன டம்ளர்ல ஒரு ரெண்டு டம்ளர் வந்துச்சு அரிசி டம்ளர் வந்து ச்சு தண்ணி வந்துட்டு நாலு டம்ளர் வக்கணு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வக்கோணு
ஆ ஓகே ஓகே ஓகே
சேரியா
ம்
அப்புற சிக்கனுக்கு வேணா ஒரு ஆ ஒரு என்ன பண்றது சிக்கனுக்கு வந்து ட்டு ஒரு அர கிளாஸ் தண்ணிய வேணா எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க ஒரு நால்ற கிளாஸ் யுத் ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுக்கறீங்னா நாலு கிளாஸ் தண்ணி சிக்கனுக்கு ஒரு ஆஃப் கே ஆஃப் ஆஃப் கிளாஸு சிக்கனுக்கு வந்து தண்ணி குடுக்கணு இல்ல இல்லாட்டி வந்து தண்ணி அடிப் அடிபுடிச்சுரு அதனால சிக்கனுக்கு ஒரு ஆஃப் அ அ அர கிளாஸ் தண்ணி மட்டு ஊத்தி விட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட் டு ஆமா ஆமா ஆஃப் லெமனு அ ஆஃப் லெமன் லைட்டா புழுஞ்சு விட்டுட்டு
ஆ
குக்கர் விசில் போட்டுருங்க ஒரு ரெண்டு விசில் போது ரெண்டு விசிலு மூணு விசில் மேக்சிமம் மூணு விசில் போது செரிங்களா எடுத்துட்டு அ எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லா கேஸ் விசுலு அடங்கின வறுப்பு விசில் இது போட்டு விட்டுட்டு கீ ஒரு பத்து ரூபது வாங்கி அ நெய்யி சுத்தி ஊத்தி விட்டு கலந்து விடுங்க கொஞ்சோ சாப்பாடுக்குது கொலஞ்ச மாரி தெரிஞ்சதுன்னா ஒங்களுக்கு தோச கல்லு இருக்கு பாருங்க தோச கல்ல எடுத்து வச்சு செரிங்ளா ஹீட் பண்ணிட்டு அந்த குக்கர தூக்கி மேல வைக்கோணு மேல வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு மூடி போடோனு மூடி வந்து குக்கர் மூடி போட வேணா ஒரு பெரிய தட்டு து சாப்பிடுவீங்கள அந்த தட்டோட மூடிய வந்து அந்த குக்கர்ல வச்சுட்டு அந்த இடிக்கல்லு இருந்துச்சு பாருங்க இடிக்கல்லு இடிச்சிங்கலா அந்த கல்ல தூக்கி மேல வச்சுடுங்க செரியா மேல வச்சீங்க அந்த தம்ளயே வந்துட்டு அந்த தண்ணியு சுண்டிரு சாப்பாடு உங்களுக்கு உதிரி உதிரியா வந்துரு
தோச கல்லு மேல வைக்கணுமா இது என்ன புதுசா இக்ரமேரி
புதுசாலா இல்ல தம் போடுறவங்க எல்லா இப்டி போடுவாங்க இப்டியு போடுவாங்க சுடுதண்ணி காய வச்சு மேல வப்பாங்க செரியா அத விட இது இது பெட்டர் தோச கல்லு வச்சு அந்த அந்த அது மேல குக் குக்கர வச்சு அது மேல ஒரு தட்டு போட்டு அந்த இடிக்கல்லு எடுத்து மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ சிம்லவையே சிம்ல வேணா ஒரு மீடியமு ஹீட்ல வைக்கோணு அப்றோ வெச்சீங்கென்னா அந்த தண்ணி எல்லா தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா வத்திரு தண்ணி அதிகமா இல்லையின்னா அப்டியே விட்டுருங்க சாப் நீங்க தம்மே போடவே வேணா உதிரி உதிரியா இருந்துச்சுன்னா அப்டியே தம்மே போட வேணா சப்போஸ் நா கொலைஞ்சிருச்சுன்னா சொல்றே இந்த ஐடியா செரியா
ஆ செரி ஓகேங்கா நன்றி
டைம் ஆச்